ஹலோ எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நீ எப்டி இருக்க
ரொம்ப நாளாச்சுல்ல பேசி அதா பண்ணே நீங்க எப்டி இருக்கீங்க பசங்கல்லா எப்டி இருக்காங்க
ரொம்ப நாள் ஆச்சு இல்ல ரொம்ப வருஷமா ஆன மாதிரி தெரியுதே உ வாய்ஸ கேட்டே
அப்புடிங்களா சேரி அதா ஞாபக வந்துச்சு சேரி சரி பண்லா
ஓ சேரி சேரி
போச்சே என்ன ட்ரெஸ்ல்லா எடுத்தீங்க எங்க போய் எடுத்தீங்க
வெகேஷன்கா ஆ மேரேஜ் பங்க்ஷன் ஒண்ணு போச்சு அதுக்கப்பறமா வந்து ட்ரிப்பு போனோ ரெண்டு மூணு ட்ரிப்பு ஃப்ரெண்ட்ஸுங்க ட்ரிப்பு அது போனே அத அந்தந் இந்த எடத்துக் க்கு அந்தந்த காஸ்டியூம் நம்ம போ போடனுல்ல அதுக்கேத்த மாரிக்கு டிரஸ் எடுத்தே எ வெட்டிங்க்கு வந்து சேரி தா மோஸ்ட்லி வந்து போடுவே சேரீ வந்து இங்க ஒரு பக்கத்தலயே நல்ல கடைங் எல்லா இருந்துச்சி அதுக்கப்பறோ சேரி
ஜீன்ஸ் அந்த மாரிதா எடுக்க முடியு ஆ கல்யாண கல்யாணன்னா என்ன பட்டு தா கரெக்ட் தவறுமாம்
நா வெயிட்லெஸ் அந்த மாரி சாப்ட்டு செயர் சில்க் அந்த மாரிதிட்டு தா வேர் பண்ணுவ நீங்க நீங்க நீங்கன் ன்ன அட்டன் பண்ணீங்க நெறையா பங்க்ஷ
ஆ லீவ்ல நெறையா ஃபங்ஷன் நெறையா டிரெஸ் எடுத்தோ இருந்தாலு வெக்கேஷன் போட்ற மா இதிலி கல்யாண்த்ல போட முடியாது கல்யாண்த்ல போட்ற மாரி வெக்கேஷன் போட முடியாது அப்டி ஒரு டென்ஷனா இருந்துச்சு
இல்ல நீங்க எப்பய்மே ட்ரெண்டிங்கா தான போடுவீங்க
ஆ வெஸ்டர்ன் தா எப்பவுமே வெஸ்டர்ன் தா எடுக்கணு அதுக்குத் தேடித் தேடியே அலயறதுக்கே இந்த வெயில்ல தாங்க முடியல அவ்ளோ ஒரு வெயிலாடுக்கு
ஏ இப்பதா நெறையா எடத்துல வந்து வெஸ்டர்ன் டிரெஸ்ஸு கொரியன் டிரெஸ்ஸு அந்த மாதிரி நெறையா மாடல்ஸ் வந்துருச்சே
இதுக்கு வெயில்ல தேடி அலையுணு நம்ம ஒ ஒரு கடையில பாத்தோன நமக்கு புடிச்சுருமா நம்ம பத்து கட ஏறி எறங்குனாதா நமக்கு மன திருப்தி இருக்கு
நம்பல மாறி ஆளுக்கு வந்து காஸ்ட்யூம்ஸ் செலக்ட் பண்றதே பெரிய விஷ்யமா இருக்கு போலையே
ஆமா சாரினாலு அப்டிதா இருக்கு வெஸ்ட்டன்னாலு அப்டிதா இருக்கு என்னா பன்றது நீங்க என்ன எடுத்தீங்க வெஸ்ட்டன்ல
நா எப்பமே வந்து இந்த ஃபுல் ஃப்ராக் மாதிரிதா வேர் பண்வன நம்மளுக்கு இந்த டைட்டான டிரெஸ்சு இந்த ஜீன்ஸ்சு அந்த மாதிரி செட்டாகாது டு மோஸ்லி வந்து நம்மளுக்கு இந்த ஃப்ராக்கு அந்த மாதிரி வெட்டிங்கூ வெட்டிங்க்கும் வந்துப் இப்ப இந்த ஃபேஸ் சில்க்குன்னு அந்த மாதிரி வந்திருக்குல்ல அது வேர் பண் ஆ அது கொஞ்ச நல்லா இருக்கு வேர் பண்ணா பார்டி வேர்
ச்சிங்கா போட்றதுக்கு சாஃப்ட்டா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்கு ஏன்னா வேர்க்கு வந்தா அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோனா ஏன்னா ஹால் லெல்லா வந்து ஏ சி டீ தான அதுக்கு ஓகே அ இப்பதா வந்து நெறைய இந்த ஹல்தி ஃபங்க்ஷன்
ஆமா எங்க நீங்க பட்டு வாங்னா அதுக்கு ஒரு பளு பிளவு பூஸ் தச்சு அதுக்கு ஒரு ஆரி ஒர்க் குடுத்து இவ்ளோ ப்ராசஸ் பண்ணனுமே எடுத்தவொனே பட்டு போட்ற முடியாது
இல்ல நா ரொம்பல்லா செலவு பண்றதில்லப்பா கா ட்ரெஸ்சுங்ளுக்கு வந்து நார்மலாதா த ரொம்ப கா லியா போய்ட்டுலா எதுவு எடுக்க மாட் ல்ல நம்ம வந்து ஒரு நாள் போட்றதுக்காக பத்தாயிர இருவதாயிர செலவு பண்ணிட்டு அந்த மாறி செலவு பண்றதுலா நம்மளுக்கு புடிக்காது அதுவு இல்லாம பசங்களுக்கு நம்ம ட்ரெஸ் எடுக்கணு இப்ப நம்ம மட்டு எடுத்து போட முடியாதே பட்ஜெட் பாக்கணு
உம் அதுக்கு மேச்சீங்கா செருப்பு எல்லா இருக்குல்ல நீங்க சொல்றத பாத்தா கம்மியா வாங்கறம் போல இருக்கு
ஐயோ நா வந்து எப்பமே பட்ஜெட்ல தாம்ப்பா எதுவுமே பண்வன ஏனா பசங்களுக்கு நம்ப அவுங்களுக்கு காஸ்ட்யூம்ஸ் எல்லாமே எடுக்கணு பொண்ணுக்கு தனியா காஸ்ட்யூம்ஸ் வாங்கணு பையனுக்கு தனியா வாங்ணு இப்டி நெறைய எக்ஸ்பென்சிவ் நம்ம செலவு பண்ணிட்டேப் போனோனா அவ்ளோதா ஏதோ பார்ட் டைம் வ ஒர்க் பண்ணி ஏதோ ஏர்ன் பண்றதுனால செரி ஓகே அப்டினு மேனேஜ் பண்றோ இப்ப நம்ம பெய்ட்டு நம்ம பெய்ட்டு அவுங்க கிட்டல்லாம் பெய்ட்டு நம்ம காசு குடுங்கன் கேட்டோனா அய்யோ எதுக்கு இப் இப்ப எதுக்கு ட்ரஸ்சு இப்ப எதுக்கு அது இதுன் வந்து எதாவ்து கொஸ்ஷின்ஸ் கேப்பாங்க
ப்புடு தா பண்ணுவாங்க நாம்ம நம்முளோட சேவிங்ஸ்ல எடுத்துக்குறத்தா
ஆப்டிதா அதுனால
ஒங்க வீட்ல அப்புடிப்பா எங்க வீட்ல வந்து எல்லா பாத்து பாத்துதா பண்ணனுமா அதுனால என்ன பண்வ அ சாரியா அதுக்கேத்த மேச்சிங் ப்ளவுஸு சாரிலே வந்து கொஞ்சொ அவுங்க டெய்லர் கிட்ட சொல்லி என்ன பண்வ இந்த லேஸ் வர்க் து ஸ்டோன் வர்க் மாரீ இருக்கு அதே வந்து கொஞ்ச க்ராண்டா பண்ணி குடுங்கன்னா டெய்லர் வந்து பண்ணி குடுப்பாங்க
ஓ அப்டிங்களா அப்டேட் பண்ணிற்கீங்களா காதுல ஆரிவொர்க்கு அதுல ஜர்தோசி அதுல மணி தொங்கணோ அப்பதானா நல்லாருக்கு
இல்லப்பா இப்பதா ரெடிமேட் ப்ளவுசே உங்களுக் க்கு வந்துருச்சில்ல
அப்டிங் ரெடிமேட் ப்ளவுஸ் சிம்பிளா இல்லயா நல்ல கிராண்டா இருக்கா
ஓ நல்ல கிராண்டா இருக்குப்பா ப்ரைசும் வந்து உங்குளுக்கு கம்மியா இருக்கு. ஏ இப்ப நீங்க வந்து ஒரு ப்ள நார்மல் பட்டு சேரி ப்ளவுஸ நீங்க வந்து வெளிய குடுத்து ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு அமௌண் ட்டு அதுக்கப்ற அத ஸ்டிச் ஸ்ட்ச் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட்டு இப்பிடி வந்து நீங்க எக்ஸ் ஃபென்சிவா போயிடு. நம்ம என்ன பண்லா ஒர்க் பண்ண ப்ளவுஸே வந்து ரெடிமேட் ப்ளவுஸே இப்ப விக்கிறாங்க அது வந்து ப்ரைஸ் வந்து ஓர் அளவுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாவு இருக்கு நம்ம வேர் பண்றதுக்கு அவுங்களே வந் ந்து ஆல்டேஷனும் பண்ணி குடுத்
ஓ அப்டிங்களா பரவாலேயே
இப்ப அந்த மாரி நெறைய ஸ்டூடியோ வந்து ஓபன் பண்ணிட்டாங்கப்பா. இல்ல இங்க பக்கத்ல நான்னி இந்ன இருக்குறா ஏரியால வந்து இங்க பக்கத்ல அந்த மாரி நெறைய ஃபெசிலிட்டீஸ் இருக்கா அதனால வந்து உங்களுக்கு வேர் நா நரே
ஓ பண்ணுங்களே எங்க ஏரியால எதுவுமே இல்ல நா இந்த மாரி ஸ்டிச் பண்ணாதா உண்டு. அது அதுக்குன்னு தேடி அலையுற மாதிரியே இருக்கு ஒன்னொன்னு
நீங்க சாரி நீ சாரில்லா அவ்ளோ யூஸ் பண்ண மாட்டியே.
யூஸ் பண்றது இல்ல இப்ப ஃபங்ஷன்னா வேணுல்ல இப்ப அதான சொன்ன ஃபங்ஷனுக்கு தேவப்படுது வெகேஷனுக்கு தேவப்படாது
ஓ செரி செரி செரி நா வேணா உங்களுக்கு
ஃபங்ஷன்ல போட்டா எல்லாரும் சிரிப்பாங்கல்ல
கேஷன்க்கேத்த மாத்ரிக்கு ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம்ஸ்ஸு எல்லாமே போட்டா தானே நல்லாருக் கூ இப்போ ஒரு கல்யாண ஃபங்ஷன்னா அதுக்கேத்த மாரி ஒரு ட்ரெஸ்ஸு போடணு. இப்ப ஹோட்டல் பார்க்கு அந்த மாரிப் போனோனா அதுக் கு ஒரு காஸ்டியூம் போடணூ வெக்கேஷன் ஆ
மோஸ்ட்டா இங்க பசங்களுக்கூ ஜீன்ஸ் தா நமக்கூ ஜீன்ஸ் தா அது ஓவரால் கெடைக்கூ இருந்தாலூ இப் ப உள்ள ட்ரெண்டிங்கேத்த மாரி நறைய அதென்ன எதோ ஸ்டோன் ஒர்க் ஜீன்ஸ்லா இருக்காமே அது எங்க விக்குதுன்னே தெரீல அது எங்க கிடைக்கோனு தெரியல நமக் தெரிஞ்சா வேணா சொல்லுங்க உங்க இவங்க பக்கத்துல விக்கிறாங்களா
அஸ் அதுதா நறைய இருக்கேப்பா ஸ்டோன் வர்க் பண்றதிருக்கு அதுக்கப்றமா வந்து ஜீன்ஸ்லயே இந்த எம்ப்ராய்டிங் போட்ட மாத்ரி வருது இப்ப அதுவூ வந்து ஆம்பள பசங்க போடுற ஷர்ட்லயே வந்து ஸ்டோன் வர்க்கெல்லா வேற பண்ணி குடுக்குறாங்க நம்ம ஆரி வர்க் எப்டி நம்ம ப்ளௌஸுக்கு பண்றோமோ அதே மாரி ஜென்ஷோட ஸ்கர்ட் சட்டைக்கூ என்ன பண்றாங்க இந்த மாரி ஆரீ வர்க் பண்ணி குடுக்குறாங்க
ஓ அப்டியா சட்டைங்களுக்கூ வந்தாச்சா பரவால்லையே பேண்டுங்களுக்கூ பண்லா சட்டைக் தும் பண்லா போல இர்
ஆமா அது வந்து நறைய இப்பட் ட்ரெண்டிங்ல வந்து சோஷியல் மீடியானு ஒன்னு இருக்கு பாருங்க அதுல போய் வந்து நம்ம பாக்காத விஷயத்தல்லா வந்து நம்ளுக்
காட்டிடுது ஆமா அதுதா சொல்றே பாக் து ஜீன்ஸ்ல ரெயின்ஸ்டோன் வர்க் பாத்ததே இல்ல எனக்கு அது புதுசா இருந்துச்சு சரி நானூ தேடி பாக்குற எங்கேயுமே கிடைக்கல சரி உங்க பக்கோ இருக்கா பாக்கலாந்தா உங்களுக் கால் பண்ணே
ஓ சேரி சேரி சேரி ஏ எதுவூ ஃபங்க்ஷன் அடுத்து திரும்ப இருக்குங்களா
அதா எப் வரிசையா பஃங்க்ஷன் வந்துகிட்டேருக்கே என்ன பண்றது போய் தானே ஆகணூ
ஆமாம் மாஸ் அ நாலு சொந்தக் க்காரவங்களல்லா போய் பாக்கணூ அப்டின்னா நம்ம இந்த மாரி வெட் ங்கு ஏதாவ்து ஒரு ஆ ஏதாவ்த் ஒரு ஃபங்க்ஷன்க்கு போனாதா நம்ம எல்லாரையுமே ஒரே எடத்துல நம்ம பாத்துக்லா
அதா நம்மள தேடி அலைப்பு விடுக்கும் போது நம்மளும் அவங்கள தேடி போறது நல்லது தானே
கண்டிப்பா கண்டிப்பா எ நம்ம ரிலேஷன் வந்து ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால நம்ம போய் தா ஆகணும் என்ன பண்றது முக்கியமான சொந்தக்காரவங்க இதுக்கு நம்ம போய் தானே ஆகணும்
ஆமா அப்படி போனாதா எல்லாத்தையும் பாத்துட்டு வர முடியும்
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு க்கே ஏத்த மாரிகே நம்மளும் டிரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அப்பதானே இருக்கிற நகையெல்லாம் போட்டுட்டு போயிட்டு நம்மளும் வரதுக்கு ஆமா வீட்டுல இருக்கும் போது எப்ப பார்த்தாலும் இந்த நைட்டி நயிட்டியும் இதையும் போட்டுட்டு தா இருக்காங்க முக்கால்வாசி பேரு இந்த மாதிரி ஒரு ஏதாவது விழாக்கள் பஃங்க்ஷன்ஸ் அந்த மாதிரிக்கு தா ட்ரெஸ் நகை எல்லாம் போட்டுட்டு போறோம் இப்போ உள்ள பசங்க அது கூட போட மாட்டேக்கிறாங்க எங்களுக்கு நகையும் வேணாம் ஒண்ணும் வேண
குத்துது இந்த வெயில குத்துதுன்னு எத போட மாட்டேங்கிறாங்க ஒரே காட்டன்லயே காட்டன்ல போட்டு எங்க போறது
ஆமா அதனால இல்ல காட்டன்லயே வந்து இப்ப நிறைய அதுவும் உங்களுக்கு பார்ட்டி வேர் நிறைய வந்துருச்சு காட்டன் இந்த வெயிலுக்கு ஏத்த மாத்தி திரிகி நம்ம போட்டுக்கலாம்
என்ன இருந்தாலும் காட்டன் சிம்பிளா தானே இருக்கும் ஒரு கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கதுல
இல்ல அதுலயே உங்களுக்கு ஒர்க் வச்ச மாதிரி கொஞ்சம் ஷைனிங்கால்லாம் வருதுல்ல
ஓ அப்படிங்களா சரிக் இன்னொரு நாள் பண்றங்க கொஞ்சம் வேல வந்துருச்சு
அப்படிங்களா செரி செரி பாருங்க ஆஹ் ஆஹ ஓகேகே மா ஓகே பாய் மா பாய்